வணக்குங்க ஆ தொழிப்ப என்பத் ஆ அ டெக்னாலஜி வளர்ச்சிய பத்தி பேசலா சார் மனித வாழ்க்ல வந்து டெக்னாலஜி என்பது ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தல கற்காலத் லந்து செயற் கே நுண்ணறிவு கால வரைக்குமே வளர்ச்சி வந்து டெக்னாலஜி அடு ப்தே இருக்குதே
உம் ஆமாங்க இந்த டெக்னாலஜி வளர்ச்சி வ வளந்துகிட்டே இருக்கனால தா இன்னு நா மனுஷனா இரு இல்லன்னா இன்னமு மர மிரு குமாதா இருந்திருப்போ நாமளு ஒரு ஸ்பீஷீஸ் தான
ஆ ஆமா சார்
சிங்கம் புலி சிங்கோ கரடி அது மார் நாமொரு மிருகமாதா இருந்திருப்போ நம்ம டெக்னாலஜி நம்மயோ மூளைய வச்சு டெக்னாலஜிய வளத்துக்கிட்டோ வீல கண்டுபிடிச்சோ சக்கரத்த கண்டுபிடிச்சோ அதுலந்து ஆரம்பிச்சதுதா இன்ன வரைக்கு ஓடிக்கிட்டே இருக்கோ
ஆமா சார் ஆமா
நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கோ வேற்றுக்கர வாசியா ஆகரதுக்கு ஓ உம் அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளந்துருக்கோ ஆனா இதுவே சைன்ஸ் இதுவே சைன்ஸ் படிச்சவங்க க அவுங்க என்னா சொல்றாங்க இதுவே பத்தாதுன்றாங்க இதுவே ரொம்ப கம்மி அப்டின்றாங்க
ஆமா நம்ம டெக்னாலஜில வந்து நம் மா இந்தியா வந்து ரொம்ப கம்மிந்த சொல்றாங்க நம்ள விட ஒரு அஞ்சு அஞ் பத்து வருஷ வந்து முன்னாடி போய்ருச்சாமா இதெல்லா அந்த சைனாலா அப்டின்னு ஒரு இதுல படிச்சே டிவி நியூஸ்லலா பாத்திருக்கே
அப்டிங்களா போயிருக்காங்க அவுங்க சொல்றது உண்ம தா சைனா எங்யோருக்குறாங்க நம்மள ரொம்பப் அ ரொம்ப தூரத்துலருக்கோ ஆமா அ பொனக் சைனா போயிருக்கே சொல்றாங்க சைனால ஒரு பத்து நாளு இருந்துருக்கே நானு சைனா வந்து ரொம்ப என்னா சொல்றது ஒரு கலர்ஃபுல்லானனாடு அது ஒரு டெக்னாலஜியில மட்டு இல்ல அது ஒரு ஒரு நம்மள க்-கல்ச்சர்லயு நம்ள மாரிதா இருப்பாங்க நம்ம மேல ரெஸ்பெக்ட்ருக்கு பட் டெக்னாலஜியில அவுங்க அடிச்சக்கவே முடியாது எல்லாமே வந்து டெக் க்னாலஜியில ஸ்டராங்க் எறையுற மாறியா இப்ப
சார்
அதா அது சைனா ஒரு லெவலுக்லா போணும்னா கஷ்டோ மேடம் அதலா நம்ம ரீச் பண்றது இன்னு நம்ம போவேண்டியதுலா நெறையாருக்கு செமி கண்டக்டர்ட்டு ச செமிக் சென்டக்டருன் சொல்லுவாங்க அது அவுங்க டாப்பு தைவான் அங்க அந்த அந்த செமிகண்டக்டரு எ எலக்ட்ராஸ்க்குள்ள வரமுடியு எலக்ட்ரானிக்ஸ் தா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கொண்டு போ முடியு இன்னமு வந்து இந்த செமி கண்டக்டர்ஸ்லா மின்னு ப்ரொடக்க்ஷன ஆரம்பிக்கல அத பத்தி நம் போக இப்பதா நம்ம புள்ளையார் சுழியே போட்ருக்கோ பட் ஆனா சைனா தைவான் அ இம்போர்டட் பண்ணிதா மொபைலே இன்னுமும் மொபைலே வந்து அந்த தைவான் சைனால யூஸ் பண்ற சிப்ப தா நாம வந்து இங்க வந்து நம்ம அ இம்போர்ட் பண்ணி மொபைலுக்கு வந்து இது பண்ணிட்ருக்கோ அவுங்களெல்லா ரீச் பண்ணுனா இன்னு நம்ம இன்னு நெறையா ஒழைக்கணு நெறையா டெக்னாலஜிய வளத்துக்கணு
ஆமா அவுங்களோட நம்ம பின்தங்கி பத்து வருஷோ பின்னாடிதா இருக்
ஆமா பின்னாங்கி அவ முப்பது வருசுக்கு பின்னாடி இருக்காங்க ப பத்து வருஷோ பின்னாடி இல்ல அவுங் முப்பது வருஷோ மின்னாடி இருக்கறாங்க அந்தளவுக் போயிருக்காங்க நம்ளால அவங் பொருளாதார கொள்கைய அதோட கணக்கது அது ஒரு ரீசன் ஆரம்பத்துல அவுங்க பொருளாதார கொள்கை அதுல்லாம அவுங்க கம்னீசம் நாடு ஒரே ஒரே தலையின் கீழ் ராஜா தலை கீழ் ஒரே இதுல இருக்குமோது அதெல்லா ஈஸியா வந்து ஒரு முடிவு பண்ணிர்லா
ஆமா சார் இந்தியா பக்கத்துலதா இருக்கு சைனா ஆனா அவுங்க நம்ம வந்து எப்படி இருக்கோம் அவுங்க எப்படி
ரொம்ப பெரிய நாடு அது இந்தியாவோட பெரிய நாடு அ மக்கள் தொகைய அதற்கேத்த மாதிரி லேண்ட் ஏரியா டன்னு பெருசுங்க அது மக்கள் தொகை அதிகம் மட்டு கெடையாது இப்ப அவுங்க கொழந்தை பெத்துக்க சொல்றாங்கலா ஆனா அவுங்க பெத்துக்க மாட்டேன்றாக
ஆமா சார் ஒரு காலத்துல வந்து மக்கள் தொகை வந்து அதிக மார்கு சொல்லிட்டு கம்மி பண்ணாங்களாமா ரொம்ப கம்மி ஆயிருச்சாம்மா இப்ப வந்து நம்மேளே செ
ஆமா ஃபர்ஸ்ட் அவுங்களுக்கு கொழந்தை இப்ப என்ன பிரச்சனைன்னா எல்லா வயசானவங்களா ஆயிட்டாங்க டெஙக்கா இது பண்றதுக்கு ஆள் இல்ல என்னன்னா யங்ஸ்டர் கம்மியாகிட்டாங்க அதனால அவுங்க இதுக்கு பண்றாங்க அவுங்களுக்கு பொருளாதார கொள்கைன்னா எல்லா நாட்டு இதுவு வந்து நம்ம இதுல அவுங்க நாட்டுல வந்து நீங்கள் தொழில் தொடங்கலா இது பண்டறா அத வெச்சு அவுங்க வந்து அவுங்க கத்துக்கிட்டாங்க நம்ம நாடு அப்பிடி இல்ல ஒரு குறிப்பிட்ட இது மட்டுதா நம்ம வந்து நம்ம பொருளாதாரகொள்கை வேறே அவுங்க பொருளாதார கொள்கை வேறே அதனால தா அவுங்க ஃபாஸ்ட்டா முன்னேறிட்டாங்க இப்பதா நம்ம வந்து எல்லாத்தையு உள்ளே உடுறோ அவுங்க பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே விட்டுட்டாங்க எல்லா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சரிங் இதுவு சைனாவுல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான விளைவு தா அங்க ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டாங்க இருந்தாலும் அங்க போனால் நம்மள பாத்தா மரியாதை இருக்கு இண்டியன்ஸா ஓ இந்தியன்ஸ்னா பயங்கர அறிவாளிகள்னு சொல்றத தா நா நறையா பாத்துருக்க நம்மளுக்கு இருக்கற மரியாதை அங்கருக்குது நம்மளுக்கு இண்டியன்ஸ்னா ஒரு ஆ இந்தியன்ஸ் ஆ ரொம்ப அறிவாளிங்க அவுங்கிட்டா ஜாக்கிரதையாக நடந்துக்கணு எல்லா விஷயமும் அவுங்களுக்கு தெரியு அப்டின்னுவாங்க இது எங்கிட்டே ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க சைனாக்காரன் சொன்னது இதெல்லா சொல்றே
ஆம் சரிங்க அப்புறோ வந்து நம்ம டெக்னாலஜி வளர வளர தொலைபேசி வானொலி தொலைக்காட்சி அப்புறம் கணனி எல்லாம் உருவாச்சுங்கறாங்க அப்புறம் இணையத்துல அப்புறம் அப்படி இன்டர்நெட் ஸ்மார்ட் ஃபோனு ஏன் சஸ் அப்படியே வந்துட்டே இருக்கு
இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சிம் சூரியன் சந்திரன்ட்ட போறது ந புது புது இதில என்ன சொல்றது புது கிரகத்தை கண்டுபிடிக்கிறது அங்கே நம்ம குடியேறதுக்கு என்ன முயற்சி அதில வந்துட்டு தான்ங்க இப்ப என்ன ஏலியன்ஸ தேடி க்காங்க கிடச்சிடுறாங்க அவங்கள கான்டேக்ட் பண்ணா ஒரு நட்புணர்வு வெச்சுக்கலாம்
அப்ப சூரியனவே இது பண்ண போறான் சொல்லிட்டு இருந்தாங்க சூரியன் ஏதோ ஒன்ன சொல்லியிருந்தாங்க சூரியனவே திசை திருப்பி என்னவோ இது பண்ண போறாங்க ஒரு தடவ பேசிட்டு
தெரில அது பண்றதுலாம் அதுல ஆர்டிபிகல் ஸ்டோரி ஆர்ட்டிபிகலா சூரியனே உருவாக்குறோம் அப்படின் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அவங்க சொல்றது ஆர்ட்டிஃபிகல் சூரியன் இது ஆர்ட்டிஃபிகலாக இது பண்ணுறது சூரியனை ஒன்னும் பண்ண முடியாது ஒரு படத்துல ச சூரியனை தொட முடியாது சூரியன் நம்ம சுடும்ன்னு சொல்லுவாரு கவுண்டமணி அந்த மாதிரிதான் இருக்கு சூரியன யாரும் ஒன்னும் பண்ண முடியாது மட அந்த அளவுக்குெல்லாம் நம்ம இன்னும் முன்னேறல உலகத்துல யும் சூரியன ஒண்ணும் பண்ண முடியாது சூரியன் உலகமே கழிவி இந்தியா உலகமே கவி எந்த பிளானட்டுமே கெடையாது சூரியன் தான் முக்கியம்
ஆமா ஆமாங் அது பக்கத்துல நெருங்கவே முடியாது நம்ம இங்கே இருந்த போதே இவ்வளவு ஹீட்டா இருக்கு
அது எத்தனாயிர எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்மள எரிச்சிரும் பக்கத்தில போணும்லா அவசியம் இல்ல அது லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு மின்னாடி நிற்கும் போதே அது எரிச்சிரும் பக்கத்துலேயெல்லாம் போகணும் அவசியபக்கத்துல போனால் எரிச்சிருமில்லே பலாயிரம் கிலோமீட்டரு பின்னாடி இருந்தாலும் நம்ம எரிச்சிருமா அந்தளவுக்கு சூரியன் வந்து பவர்ஃபுல்லானது அதையே ஏதாச்சும் பண்ணலாமானு பாத்துட்டு உத்தர மார்ஸ் வீனஸீ பக்கத்தில ஏதாவது மெர்குரி அங்கல்லாம் போய் நம்ம ஏதாச்சும் டென்ட் போட்டுலாம் நாம வந்து போய் அங்கே மக்கள இ இது பண்ணிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட சீரியோசனம் எல்லாமே ஒரே மாரி இருக்குது பூமியில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கறாங்க
இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு கூட இப்ப போயிட்டு வந்துட்டு தண்ணி இல்லன்னு சொல்லி வந்துட்டாங்க
செவ்வாய் கிரகம் ஆம்மா தண்ணி அந்த இத பார்த்துட்டு ஒரு கு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு குறிப்பிட்ட இடத்துல இல்ல தண்ணி வந்து கீழ் பக்கமா சூரியன் ஒலி கீழ படும் போது தண்ணி இடத்துல கொஞ்சம் இப்ப நம்ம பூமியிலயே பாத்தீங்கன்னா கீழே வந்து அண்டார்ட்டிகா ஆர்க்டிகா எல்லாம் ஏன் பனி பனியா இருக்குன்னா நம்ம சூரிய ஒளி அங்கெல்லாம் கம்மியாப்படுது அதே மாதிரி மற்ற கிரகங்கள்லயும் அதே மாதிரி தான் சூரிய ஒளி வந்து கம்மியாக படுற எடத்துல அந்த அந்த தண்ணிக்கான ஆப்ஷனபிள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த படிமங்கள் கெடைக்கும் அதே சென்ட்ரல அந்த அந்த அந்த கிரகத்தில் நேரடியா படுற ஒளிபடும்போது அங்கே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதுதான் அதுதான் காரணம் அது தண்ணி இல்லாத இருக்கிறதுக்கும் ஒரு எடத்துல பாக்கும்போது இருக்கும் ஒரு எடத்துல பார்க்கும்போது இருக்காது அதுக்கான காரணங்கள் அது தான்
ஆமாங்க அப்புறம் நம்ம இந்தியாவ பாத்தீங்கன்னா கல்வி தொழில்நுட்பத்துல மருத்துவத் துல விவசாயத்துல எல்லாம் டெக்னாலஜி ம் வந்திருக்குல்ல சார்
ஆமா முன்னேற்றோம் அந்தந்த துறையில் அதுக்கான முன்னேற்றங்கள் இருக்கு அது முன்னேற்றங்கள் விவசாயத்தில் இதெல்லாம் வருது பட் ஆனா அது வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த அதெல்லாம் அந்த ஃபுட்டுக்கான இத வந்து பார்த்து பண்ணணும் அப்டி யாரும் பண்றதில்ல உணவுலே அந்த டெக்னாலஜிய கொண்டு வர இந்த இந்த மகசூலுக்காக கெமிக்கல் உரங்கள் இது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பட்டு் அ உரங்களும் ரொம்ப அதோடய என்ன சொல்றது அந்த குவாலிட்டியும் கம்மியாகுது அதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க டெக்னாலஜி இதுலயு தானே இருக்கு உங்களுக்கு பயிர் வகைகள் உங்களுக்கு கெ கெமிக்கல்ஸ் கனெக்ட் பண்றது அப்பறொ வந்து புதிய பயிர்கள உருவாக்குறது அதுலயு அதுலயு கொண்டு வராங்க அதுக்கான முயற்சியும் பண்றாங்க அது விவசாயத்திலயு நெறைய டெக்னாலஜிய கொண்டு வர முயற்சி பண்றாங்க அது வந்து பயிருக்கு பாதிப்பு அடையாம கொண்டு வந்தா பரவால்ல அதுல சிலது நம்மளுக்கே இப்போல்லா நா எலுமிச்ச பழத்த பாத்தானா இங்கே எலுமிச்ச பழம் பார்த்தேங்க இந்த ஊர்ல அந்நிய உள்ள கொட்டையே இல்ல
அ ஆஹ் வைப்ரேட்டுங் சார்
ஆமா ஹைபிரி இது ஹைபிரிட் ஹைபிரிட்லா வந்து ஒடம்புக்கு நல் ல்லதா சொல்லுங்க கொய்யாக்கால இது இருக்க மாட் கொட்ட இருக்க மாட்டேங்குது தக்காளில்ல எல்லா வெறும் இதா இருக்கு தக்காளி
எல்லாமே கைபிரிஸ்தா இது ஏன்னனா மக்கள் தேவ வந்து து ரொம்ப அதிகமாயிட்டா மக்களுக்கு வந்து ம் இந்த ஒரு இந்த நாடன் ஃபுட் வந்து ரொம்ப கெடைக்குற ரொம்ப கஷ்ட் டொ சொல்றாங்கள நாட்டு தக்காளி இந்த என்ன ப்ச் நாட்டு காய்கறின்னு சொல்லுவாங்கள அதெல்லா வந்து ரொம்ப கம்மியா வெளைய துனால அந்த ஹைபிரட் ட் வந்து உருவாக்கி சீக்கிர வந் து அது வந்து சீக்கிரமா வந்துருமாம் இப்ப நெல்லுலே அ நெல்லுலே பாத் த்தீங்கன்னா உம் ஹைப்ரட் இருக்குது அரிசிலே கூட இருக்குது ஆமா முப்பது நாள் வர நெல் இருக்குது அறுவது நாள் வர நெல் இருக்கு தொண்ணூறு நாள் வர நெல் எல்லா இருக்குது
கு கெடுதல்தா நெறயா ஏற்படுத்துது ஏன்னா நீங்க அவ்ளோ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு நாமளு உயிரோ இதலா வச்சி என்ன பன்றது நம்ம நாளைக்கு என்னமா சொல்லுவாங்க இவன் ஒரு முப்பது வயசு வரைக்கு வாழ்ந்தா போதுங்க மனிதனுட முப்பது வயசு அவ்ளோதாங்க அவ்ளோதா அதுக்கப்பறொ முடிஞ்சு போச்சுங்க எம்பது தொண்ணூறு வயசுலா எதுக்குங்க வாழனுனு கேப்பாங்க அடுத்தது இந்த காசு சம்பாரிக்ரதுக்கும் இதுபன்றதுக்கும் டெக்னாலஜி வச் ச்சி பண்றதுக்கு அடுத்து நம்மள அதா சொல்லுவாங்க அம்பது வயசு போதுங்க மா அவ்ளோ அதுக்கு மேல எதுக் வாழ்ந்து என்னங்க பண்ண போறீங்க அதுக்கு ஜாலியா இருந்துட்டு போங்க இந்த அரிசிய சாப்புடுங்க அம்பது வயசுதா உயிரோட வாழ்வீங்க இருந்துட்டு போங்கன்னா சொல்லுவாங்க அடுத்தது
ஆமாங் சார் ஆஹ் எங்க ம் ஆஹ் எங்க அம்மம் ஊர்லல்லா பாத்தீங்கன்னா விவசாயந்தா அம்மாவுங்க வந்து விவசாயம் பண்றவங்கதா தாத்தா பாட்டி எல்லா சொல்லுவாங்க அவங்க அப்பையே நா சின்ன பிள்ளயா இருக்கும் போதே இது வந்து முப்பது நாளே வந்துடு இந்த நெல்லு இந்த நெல்லு தொண்ணூறு நாள் இந்த நெ இந்த நெல்லு அறுபது நாள் வரும் அப்படின்னு சொல்லித வே வேல அதா வப்பாங்க எம அதயு வா பாத்தீங்களா வெவசாயி வந்து சீ க்கிரம விவச இ வெளவி ச்சு சீக்கரொ எடுக்கணுனு நெனப்பாங்க அந்த மாரி நெல்லா இப்ப போடுறாங்க
உம் ஆமா அதுக்குன்னு ஒரு நேரொ அந்த இதுல்லா இருக்குல்ல அது வந்து என்னதா டெக்னாலஜி வந்தாலு சோறு இல்லைன்னா வாழ முடியாது மனுஷ எப்ப சோ சோறு இல்லாம வாழ்ற டெக்னாலஜிய கண்டுபிடிச்சிட்டனோ அப்பயே மனித கொலம் வந்து அழிஞ்சு போச்சுன்னர்த்தோ அத நோக்கி கிதா போயிட்டுருக்கா காலைல ஒரு மாத்தர மதியான ஒரு மாத்தர நைட் ஒரு மாத்தர சாப்ட்டா வயிறு பசிக்காது
அப்பறொ வந்து ஏ ஃப்யூச்சர் டெக்னாலஜின் பாத் தீங்கனா செயற்கே இயற்கே அதுதா அந்த ஏ ஐ அப்பறொ இந்த ரோபோடிக்ஸ்ல்ல வர வி ண்வெளி ஆராய்ச்சில கண்டுபிடிப்பு அப்பறொ வந்து தா அதா ஓடுற வண்டி ஆ ஆளே இல்லாத ஓடற
அதல்லா செயினாலாலா வந்துருச்சு அதெல்லா அதெல்லா வந்துருச்சு சைனால சைனால டாக்ஸிலா பாத்தீங்னா காசு போட்டீங்கனா அதுவே எங்க போணுமியோ போய் விட்டுட்டு வந்துரு அது சைனால எப்பயோ வந்துருச்சு கார் அவனே கூப்டா வருது அது எங்கேயோ நின்னுட்ரு அதுவே வரு அதுவே நம்ம நிக்குற எடத்துக்கு வரு நம்ம போய் உக்காந்துகிட்டிங்கன்னா போய் விட் அதெலாம் வந்துருச்சு அததான் இந்த டெக்னாலஜி தான் வந்துருச்சு மனித குலத்துக்கு தொந்தர ஹெல்ப் பண்றது தான் உதவி செய்யறதுதான் டெக்னாலஜி ஆனா மனித குலத்த அழிக்கிற மாரி டெக்னாலஜி இன்னும் போனா ரோபோட்லாம் நான் ஒரு படத்தை ஒரு காலத்துல படம் டெரிமிநாட்டர் ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியல அ அது நறய இருலல அது பஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தேன் டெர்மினேட்டர் செகன்ட் பார்ட்ல பார்த்த ஆ அது போன இதுல இருந்து பியூச்சர்லருந்து ரோபோட் அடிக்கிறதுக்கு மனுசன் ஒரு ரோபோட் அனுப்புவா ரோபோட்டோட பவர் அதிகமாயிரும் ம் ஆ அந்த அந்த அத நோக்கிதான் போயிட்டுருக்கும் இப்ப நாப து வருஷக்கு முன்னாட அத யோசிச்சுருக்காங்க அத பட் ஆனா ஒரு ரோபோட் நம்மளக்கு மேல பவர்புல்லருந்த என்னாவும் சொல்லுங் மனிதகு
நாளயும் ஆமா நம்மள விட கொண்றும் சொல்ல முடியாது ஏதோ திடீர்னுதாச்சனா
அதோடய அதோட வளர்ச்சி இது பண்ணறதுக்கு அது என்ன பண்ணுது நம்மளே கொள்ள ஆரம்பிச்சருது நம்மளுக்கு